ஹலோ
ஆ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு இப்பதே சாப்ட்டோ
என்ன பண்றீங்க என்ன டிஃபன்
டிஃபன் மார்னிங் தோசதா லன்ஞ்சுதா இன்னுமேல்தா எதாவ் செய்யணு
சேரி சேரி தோச அப்புறோ
டிஃபன் குடுத்து அனுப்பியாச்சு ஸ்கூலுக்கு
சேரி சிஸ்டர் எத்தன பையன் உங்ளுக்கு
ஒரு பையன்தா ஸ்கூல் போய்ருகாக இன்னிக்கு லேட்டா எந்திருச்சுட்டோ அதனால லன்ச் செய்யல டிஃபனே குடுத்து விட்டாச்சு செகேண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா செகேண்ட் ஸ்டாண்டர்ட்
செரி செரி சிஸ்டர் தோச அப்புறோ சட்னி என்ன
சட்னி குருமா குருமாதா பிடிக்கோ ஏ பையனுக்கு அ அதனால அதையே வெச்சு குடுத்து விட்டாச்சு
சரி மத்தியானம் அப்புறோ மதியியானம் லஞ்சு அதயே சாப்ட்டுக்குவாப்படியா இன்னிக்கு
இன்னிக்கு அதா லேட் ஆயிடுச்சு அதா குடுத்துருக்கோ ஈவினிங் வந்துதா சாத சாப்பாடு செய்யணோ குடுக்கணோ
செரி சேரி
ஹஸ்பண்டோ ஈவினிங் தா வருவாங்க அதனால மதியானோ கொஞ்சோ லேட்டாவே சமச்சக்கலான்ட்டு ஒக்காந்தாச்சு வேல முடிஞ்சு
செரி சிஸ்டர் அப்புறோ மதியானோ என்ன சாப்பாடு
ஏ ம் மதியானத்துக்கு எதாவது கொழம்பு எதாவது வெக்கணோ அதா பாத்துட்டு இருக்கோ காய் எல்லாமே இருக் என்ன வெக்கலானு நீங்க வேணா சொல்லுங்க
நேத்து என்ன வெச்சீங்க
நேத்து சாம்பாரு வெச்சிட்டோ
அப்பனா இன்னிக்கு குருமாவு வெ க்க முடியாது ஏன்னா இந்த குருமா காலைல வெச்சாச்சு நேத்து வெச்ச சாம்பார இன்னக்கி வெக்கி இல்ல நேத்து வெச்ச சாம்பார இன்னிக்கு வெக்க முடியாதுல்ல
வெக்க முடியாது அத சாப்புட மாட்டாங்க சாம்பாரே பாதி பிடிக்காது
அப்பனா வத்தக்கொழம்பு மாரி ட்ரை பண்ணுங்கலே
அத அது எதாவது பண்ணுவோ பல வத்தல்லா இருக்கு
உங்குளுக்கு தெரியுமா வத்தக்கொழம்பு வெக்க தெரியும்ல வத்த கொழம்பு வெக்க தெரியும்ல உங்குளுக்கு
தெரியு தெரியோ வத்தகொழம்புலா வெப்போ நீங்க நீங்க என்ன மாரி வெப்பீங்க
நீங்க சொல்லுங்க
நாங்க சும்மா இதுலதா வத்தல வந்து இது சுண்ட வத்தல் வந்து வறுத்து வெச்சுட் டு எப்பயு போல புளி கொழம்பு தாளிக்கிற மாரி தாளிச்சு
இருங் இருங்க சிஸ்டர் சுண்டவத்தல எதுல வருப்பீங்க
கொஞ்சோண்டு எண்ண ஊத்தி ஃபர்ஸ்ட்டு வறுத்து எடுத்து வெச்சுருவோ
ஆ செரி
எடுத்து வெச்சிட்டு அதுக்கப்புறோ வெங்காயோ தக்காளி எல்லா போட்டு பூண்டெல்லா போட்டு வதக்கிட்டு புளி கரைச்சு ஊத்தி ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கெட்டியானதுகப் பறோ கொஞ்சோ நல்லெணெய்ல செய்யணோ நல்லா இருக்கோ நல்லா கொஞ்சோ எறக்க போகையில எறக்க போகையில அந்த சுண்ட வத்தல போடணோ
அவ்ளோதா முடிஞ்
போட்டா ரெண்டு நாளைக்கு கூட வெச்சு சாப்புலா நல்லா இருக்கோ அதுல இன்னோரு மெத்தட்ல அரச்சு ஊத்தி செய்வாங்க
அ என்ன அரச்சு ஊத்துவாங்க
தேங்காலந்து லைட்டா கொஞ்சமா தேங்கா போட்டு அரச்சு, இந்த வெங்காயோ தக்காளி எல்லா எல்லாமே தேங்காலா மொத்தமா அரச்சிட்டு
ஆ அ ஆமாமா
தாளிப்பு குடுத்து அதுல ஊத்தி அந்த மாரி செய்வாங். அது அம்மா வீட்ல செய்வாங்க இங்க வந் து எங்க மாமியார் இந்த மாரிதா செய்வாங்க இது இப்டே பழகியாச்சு.
நீங்க இந்த டேஸ்டுக்கே வந்துட்டீங்க.
ஆமா இங்க செய்ற மாரியே பழகியாச்சு. முக்கால் வாசி எங்க மாமியார்தா வீட்ல சமையலு நாங்க ரொம்ப செய்றதில்ல.
இப்ப இருக்காங்ளா?
இருக்காங்க நாங்க ஜாயின் ஃபேமிலி தா.
சேரி சேரி மாமியாரு அப்புறோ நீங்க யாரு யாரு?
ஹஸ்பண்டு அண்ணா ஒ அண்ணா இருக்காங்க அவுங்க ஒய்ஃபு.
பாரே கூட்டு
அவுங்களுக்கு ரெண்டு பசங்க ஆமா அவுங்களுக்கு ரெண்டு பசங்க எனக்கு ஒரு பைய.
அவுங்களுக்கு ரெண்டு பசங்களா என்னென்ன பசங்க? அவுங்களுக்கு என்னென்ன பசங்க?
அவுங்களுக்கு ஒரு பா ஒரு பொண்ணு ஒன்னு இப்ப இப்பதா பைய பெறந்திருக்கா. இப்ப நாலு மாசந்தா ஆகுது ஆ.
ஓ செரி செரி.
ஆ மாத்தி மாத்தி சமையல் செஞ்சுக்கிருவோ எங்க அத்ததா பொதுவா பண்றது.
மொத்தமா ஓ வீட்ல எல்லாரு சேத்து சமைச்சர்றது.
ஆமா. இப்ப டிஃபன் காலைல நா பண்ணேன்னா அவுங்க நைட்டு பண்ணுவாங்க அந்த மாரி.
மத்தியானோ யார் சமைக்கறது அப்போ.
மதியானோ அ முடியலன்னா எங்க அத்த முடியலன்னா நாங்க செய்வோ இல்லேன்னா அவுங்களுக்கு காய்லா கட் பண்ணி குடுத்துட்டா அவுகளே வெச்சு தந்துருவாங்.
பரவாலங்க இந்த காலத்துலியு கூட்டு குடும்பமா இருக்கறது.
அவு எங்க அத்த ரெண்டு பேரயு நல்லா வெச்சு பா அனால அவுகளே சமைச்சு போட்றதுதா நெனப்பாக, அவுக சாப்பாடுதா நெறைய சாப்ட்டுருக்கோ.
அப்பிடியா நல்ல மாமியாரா நல்ல மாமியாரா இருக்காங்களே.
அதுலா நல்லா பாத்துப்பா. உங்க வீட்ல அத்த பைய உங்குளுக்குளா?
யா எனக்கு ஒரே ஒரு பைய மட்டு.
ஒரு பைய ஆ. நீங்க ஜாயின் ஃபேமிலியா இல்ல? அவ பேசிட்டுருக்காக.
ஆ பேக்ரவுண்ல சவுண்டு கேக்குது.
லைட்டா பேசிட்டுருக்காகவு அவுகள்லா.
பேரென்ன அந்த குட்டி பேபிக்கு.
அவ பேரு ஆரவ் இப்பதா வெச்சிருக்காங்க போன மாசோ.
உங்க பைய பேரு? கவினா நல்லா இருக்கு செரி செரி.
செகண்ட் ஸ்டாண்டடு படிக்கிறா அவே.
அ ஸ் ஓ ரண்டாவ்தா? ம் போயிட்டு மதியா சாயந்தரோ வந்துருவானா கூட்டிட்டு வர போகணுமா?
போணு அவுங்க அப்பா போய் கூட்டிட்டு வருவாங்க. நானு வண்டி ஓட்டுவே. இப்ப கொஞ்ச நாளா ஓட்ட வேண்டான்னு இருக்கோ.
வீட்ல இருக்கிங்ளா செரி செரி.
ஆமா நா தா கூட்டிட் போவே இப்பதா அவுங்க கூப்பிட ஆரம்ச்சிருக்காங் கொஞ்ச நாள். பாரின்ல இருந்தாங்க எங்க ஹஸ்பண்டு இப்பதா வந்து இங்க வந்து ஒரு
ஒரு ஆறு மாசம் ஆகுது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போற மாரி இருக்கு
மறுபடியும் கிளம்பிடுவாங்களோ
ஆமா இன்னும் கொஞ்ச நாள் இல்ல இப்போ இங்க ஒர்க் போறாங்க இங்க ஒரக் போய்ட்டு இருக்காங்க ஆமா
அங்கல்லா அதிகமா என்ன வேலைகள் இருக்கும்
அங்கேயா ஃபாரின்லையா எங்க சைடா
இல்ல சிஸ்டர் ஃபாரின்ல சொல்லல உங்க ஊரு சைடு இருக்குல அங்க
இங்கிட்டா இங்க எல்லா வேலையுமே இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் தான் இங்க அதிகம் ஆபிஸ் ஒர்க் இந்த மாரி ல்லா இங்க கொஞ்சம் கம்மி தா விவசாயம் வந்து பக் பக்கத்துல பக்கத்துல கிராமங்கள்லாம் நிறைய இருக்கு சுத்தி இங்க நல்ல விவசாயம் இருக்கு ஆஹ் இருக்கு நல்லா கிடைக்கும் இங்க விவசாய பொருள் எல்லாமே வந்து கிடைக்கும் டேரக்டா கிடைக்கும் காயி எல்லாம் வந்து ஆஹ் எல்லாமே பக்கத்துல இருக்கு இங்க காய் இங்க பொறுத்தளவுக்கு கோயிலு கோயில் நிறைய இருக்கும் இங்கிட்டு
இந்த சைடு
ஆஹ் அதிகமான கோயில் தா இருக்கும் வயல்லா இருக்கு
இருக்கு உங்களுக்கு இருக்கா
எங்களுக்கு பெருசா இல்ல நாங்க அந்த மாரி விவசாயம் நாங்க வந்து இந்த நக செய்யறது மாதிரி உள்ள தொழில்
ஓ நீங்க அந்த நக செய்யுற ஆசாரின்வாங்களே
ஆஹ் அந்த அந்த மாரி
சேரி சேரி
நாங்களே எங்களுக்கு தேவய நாங்களே செஞ்சுக்குவோ நாங்க யார்ட்டையும் வெளிய கொடுக்க மாட்டோ
அதான் கேக்குறே நானு
வெளியில வாங்குறது இல்ல வீட்லயே செஞ்சுருவாங்க டிசைன் காமிச்சா செஞ்சு குடுத்துருவாங்க இப்பேயு இருக்கு கையில செய்றது யாரும் அத விரும்புறது
ஆனா இப்ப எல்லாம் மிஷின்ல வேற செய்றாங்க சொல்றாங்களா அதான் கேக்குறே
டிசைன் ஒர்க்கு நிறைய வந்துருச்சுல்ல மிஷின்ல அதனால இப்ப எல்லாரும் டிசைனதா எதிர்பாக்கு றாங்க கை ஒர்க் வந்து உழைக்கும் நல்லா அந்து போகாம நல்லா உழைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அத யாரும் எதிர்பார்க்குறது இல்ல
ஓ இப்ப வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிஷின்லதா அப்பையும் ஓடிகிட்டு இருக்கா அங்கையும்
ஆமா இங்கேயுமே முக்கால்வாசி மிஷின் தா ரொம்ப தெரிஞ்சவுங்க அந்த மாரி உள்ளவுங்க மட்டும் குடுப்பாங்க இந்த வேல வந்து கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் இப்ப வந்து டல்லா ஆயிடுச்சு முன்னாடி நல்லா இருந்தது
முன்னாடி மாரி தாலி செயின்ல்லா செய்வாங்களா
எல்லாமே செய்வாங்க தோடு எல்லா வகையான தோடும் செய்வாங்க செயினும் செய்வாங்க
அது கையில செஞ்சா டைம் எடுத்துக்கோல ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா
இல்ல இல்ல அது செய் இத பொறுத்துதான் அளவு பொறுத்துதான் கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னா ஒரே நாள்ளயே செஞ்சிரலா
ஒரே நாளையில ஆஹ் ஆஹ்
அதே நாளே செஞ்சிரலா அதே வேளையா இருந்தா செஞ்சிரலா நல்லா அவுங்க வந்து ரொம்ப ஆஹ் மிஷின் ரொம்ப ஸ்பீடு மிஷின்ல வந்து டிசைன் குடுத்துட்டா போதும் உடனே வந்துரும் ஆனா அது வந்து ரொம்ப லேட் கரண்ட்டு கிடையாது ரொம்ப பேரு இத போய் யூஸ் பண்ண மாட்டாங்க
ஆ அதா எப்பிடி இந்த மிஷன் வந்து கேக்கறேன் நானு
அது பெருசா எனக்கு தெர்ல நானு ரொம்ப பாத்ததில்ல
ஆ செரி சேரி
மிஷின் ஒர்க்குன்னா ஆனா அதுக்கு ஒரு டைமிங் இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்பல்லா இழுக்காதா அ டைமிங்ல ஸ்பீடா ஸ்பீடா முட் டிஞ்சிடு அது பிக்ஸ் பண்ணா போது அந்த டிசைன மட்டு
நம்ம டிசைன் ப்ரஸ் பண்ணிட்டு நம்ம நகைய உள்ள வெச்சா போது போது
கை ஒர்க்குனா வந்து நாகைய ஃபர்ஸ்ட் அந்த தங்கத்த உறுக்கி அதுக்கப்புறோ அ தே அது வந்து செம்பு தனியா பிரிச்சு எல்லா பண்ணி அதுக்கப்புறோ அடிச்சு டிசைன் ரெடி பண்ணி ஆமா பாத்த பத்த வீச்சு கொஞ்சோ இது பண்ணுவாங்க உமி மாரி போட்டு சூடு படுத்தி அதுலதா டிசைன் கொண்டு வருவாங்க
ந நா ஏதாவது பத்த வைக்க போறோம்ல அப்ப பாத்துருக்கே சிஸ்டர் இருங்க நா ப ப பண்றே சிஸ்டர் எங்க அம்மா கூப்புட்றாங்க நா இருங்க பேசிட்டு வரே என்னானு
செரி செரி ஓகே ஓகே ஓகே
ஆ
ஆ கால் பண்றே
ஆ செரி் சிஸ்டர்
ஆ ஓகே